வணக்கோங்க
ம் இருக்கீங்க
நல்லா இருக்கே நீங்க எப்படி இருக்கீங்க
நா நல்லா இருக்கே வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க
எல்லாரு நல்லா இருக்காங்க அங்க எப்டி இருக்காங்க
எல்லாருமே நல்லா இருக்காங்க
என்ன பண்றீங்க
நா இன்னைக்கு வந்து ஒரு வெளிய ஒரு வேல இருக்கு அதனால அதுக்கான ப்பரேஷன்ல்லாம் பண்ணிட்டு ரெடியா உக்காந்துட்ருக்க எப்படா வெளிய போலா அப்டின்ட்டு
அப்படியா ரொம்ப பிஸி போலவே அப்ப
இல்ல இல்ல இன்னைக்கு ஒரு நாள் மட்டு கொஞ்சோ பிஸி ஆயிட்ட
அப்படியா செரி செரி ஆ சாப்ட்டேங்க இன்னைக்கு வந்து தோச வச்சிருந்தாங்க தக்காளி தொக்கு தேங்கா சட்னியு வச்சிருந்தாங்க
ம் ம் ம் ம் ம்
அதனால நா ஃபுல்லா தா சாப்ட்ட நீங்க என்ன சாப்ட்டீங்க
நா வந்துட்டு இன்னைக்கு மோர் மட்டுந்தா குடிச்சே காலைல ஒரு பத்து மணி போல குடிச்ச
ஏ
ஆமா எனக்கு காலையில சாட்டா படப்படன்னு வந்துரு மண்டெல்லா அப்டே கிருகிரு சுத் போ
உம்
அதனால காலையில சாப்ட்ல மதியம் ஒரேடியா சாப்ட்டுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி அது வெயிட் பண்ணிட்ருக்கேன்
ஓ மத்தியானம் மேலதான் கெளம்பனுமா
ஆமா ஒரு மணி கெளம்பிடுவே இங்க இருந்து நானு
ஆ சேரி சேரி அப்ப ஜாலி தான் போல இன்னைக்கு செம ஃபன் தான் வெளிய போனா
வெளிய போறதும் ஃபன்னுக்கு இல்லைங்க ஒரு வேல விஷயமா போற வெளிய ஒரு வேற நான் மருதானி போட்டனா சோ அதனால அங்க போய் போடுங்க ஒரு கிளைண்ட் இருக்காங்க
சேரி சேரி
அதுக்காக தான்
சூப்பருங்க எனக்கு கொஞ்சோ கத்து குடுங்கள மருதாணி எல்லாம் வைக்க நா வந்து கத்து போடுவேன் என்ன அப்படின்னா அந்த அளவுக்கு அந்த ரவுண்டு எல்லாம் போடுறதுல்லாம் அந்த சுழி சுழியா போடுவாங்கல்ல அதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு வராது சிம்பிளா போட சொன்னாங்க அப்படின்னா போடுவேன் மத்தபடி ரொம்ப கிராண்டா போட சொன்னாங்கன்னா எனக்கு போட தெரியாது
ஹ அது ரொம்ப ஈசி எனக்கு இது முடிக்க யாரும் சொல்லிலாம் கொடுத்தது இல்ல எனக்கு இந்த மருதானி போடுறதுக்கு நா எங்கேயும் போய் கிளாஸ்ல்லாம் கத் துக்கல எதுவுமே பண்ணல நானு நானா அப்படியே வீட்டுல போட்டு போட்டு போட்டு போட்டு அப்புறம் நெறைய யூடியூப்ல்ல வருது இல்லையா அதுல பாத்து பாத்து எப்படி போட்றாங்க ஒன்னு ஒன்னும் அதெல்லாம் அப்படியே கத்துக்கிட்டேன் நானு அந்த ஃபிகர் ஒர்க்ல்லாம் பண்ணுவாங்க இல்ல பேஸு ராஜா ராணி போட்றது அதெல்லாம் அப்டியே கத்துக்கிட்ட அது ஏதோ ஒரு அளவுக் கை குடுக்குது கண்டிப்பா கண்டிப்பா நீங்க ஃப்ரீயா இருக்க டைம்ல சொல்லுங்க ஆன்லைன் கிளாஸே வெச்சிருவோ உங்களுக்கு வுடுங்க
கண்டிப்பாங்க நீங்க வெச்சுட்டீங் கள நீங்க எப்டி சொல்றது எனக்கு கத்துக்குடுக்கறீங்களா அந்த மாரி ஒரு நாலஞ்சு பேத்துக்கு கத்து குடுத்தீங்கன்னா இது ஒரு பிஸ் னசாவே ஆகிடுன்னு சொன்ன
அப்டியெல்லா யாரும் இப்ப அந்த அளவுக்குல வர மாட்றாங்க எல்லாருமே என்னன்னா நேர்ல நேரடியா புடி க ருக்குறதுதா நல்லது அப்டின்னு சொல்லி சொல்றாங்க அதுவுமே அ உண்மதா நானுமே ஆன்லைன் கிளாஸ்ல யாருக்கு ப்ரிப்பேர் பண்ண மாட்ட
அப்படியா
ஆமா ஏன்னா அதுல வந்து நம்ம கை புடிக்கிறது நம்ம இங்க கேமரால ஒண்ணு காட்டும் அவுங்களுக்கு அது ஒன்னு தோணும் நம்ம நேரடியா பாக்கும் போது ஓ அவுங்க இப்டி வச்சிருக்காங்க போல இந்த எடத்துல அவுங்க புடிச்சிருக்காங்க அங்க அப்டின்னு தோணும்
கண்டிப்பா கண்டிப்பா
ஆன்லைன் கிளாஸ்ல சும்மா காசு வாங்குறதுக்காக அவுங்கவுங்க ஒன்னு நட த்துவாங்க நாலா ஆன்லைன் கிளாஸ் யாருக்குமே நா சஜ்ஷனே குடுக்க மாட்ட நேரடியா போய் கண் கண்ணால பாத்து நீங்க பண்ணுங்க அப்டின்தா நா சொல்லுவேன்
கண்டிப்பா அது என்னவோ கரெக்டு தா ஏன்னா நம்ம வந்து லெப்ட் ஹேண்ட்ல இங்க வச்சோம் அப்டின்னா நம்ம வந்து போன்ல பாத்தோம் அப்டின்னா அது ரைட் ஹேண்ட் மாரி தெரியு கை வந்து மேல வச்சா கீழவா தெரியும் அது கொஞ்சோ குழப்பமா இருக்கும் ஆ கத்துக்கிட்ட சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது தா கரெக்டாக தா
இது சம்பாறிக்க வந்துட்டு அவுங்க காசு காக என்ன வேணா பண்றுவாங்க பட் நம்ம ஒன்னு சொல்லி தரோ அத அவுங்களுக் கு உதவணு நாளைக் அவுங்களு அத வெச்சு சம்பாரி ந்தா யோசிக்குறோமே தவர தா சம்பாரிச்சா போதுன்லா நா என்னைக்குமே யோசிக்க மாட்டே
அப்டில்லா இப்ப எங்கெங்க இருக்காங்க இப்ப வந்து துணி தைக்கறதுக்கே நம்ப வந்து கிளாஸ் டெய்லரிங் கிளாஸ் போணு அப்டின்னாலே அந்த நாலு துணி வந்து அவுங்க தெச்சு அவுங்க கண்ணு எதிருல காட்ணு தா நெனைக்கிறாங்களோ தவிர இந்த பிள்ளைங்களா தானா கத்துக்கிட்டு ஆ க பண்ணி தைக்கணு அப்டின் சொல்ட்டு யாருமே நெனைக்க மாட்டேங்கறாங்கங்க இப்பெல்லா அப்டிதா இருக் காங்க
அது நெறைய பேர் இப்ப நெறையா அது மாரி வந்துருச்சு இல்லங்கா எல்லாரு போய் அங்க போய் நின்னு கத்துக்கறதுக்கு சோம்பேறித்தனம் படுறாங்க அத அவங்க பிசினஸ்ஸா யூஸ் பண்ணி ஆன்லைன் கிளாஸ் வாங்க அப்டின்னு அத அவுங்க பிசினஸ்ஸேட்டா மாத்திடாங்க
கண்டிப்பாங்க அதே மாரிதா பண்றாங்க ஆரி ஒர்க் இருந்தாலுமே அப்டிதா பண்றாங்க ஒரு ரெண்டு பிளவுஸ் சொல்லி தராங்க போடுறதுக்கு அதுக் கப்புறோ வேணா நீங்க வீட்ல உக்காந்து போடுங்க அப்டின்றாங்க சரி வீட்ல போடுறது கூட எங்களுக் ஓகே தா ஆ னாலுமே வந்து என்ன பண்றாங்க அப்டின்னா அதுக்கேத்த மாரி டிஸ் டிசைன்னு வச்சு சொல்லித் தர மாட்டுக்கிறாங்க பேசிக் ஒரு கிளாஸ் எடுக்குறாங்க அதுக்கப்புறோ வந்து கொஞ்ச ஆனா நா கொஞ்ச போனேங்க என் நா நா ஆரி வொர்க் மட்டு கொஞ்ச எனக்கு தெரியு போட தெரியு சிம்பிளா போடுவே அவ்ளோ தா அதே தா எல்லா த்துமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கு சிம்பிளா ஒரு லுக்கு இருக்கு அவ்ளோ தா
ம் ம் ம் ம் ம்
அது கூட நேத்து முந்தணேத்து கூட கொஞ்ச உக்காந்து போட்டு பாத்தேங்க ஏனா ரொம்ப வருஷோ ஆன மாரி இருந்துச்சு எடுத்து பாத்து அத போட்டு அதனால வந்து பேசிக்கா நம்ப அந்த நாட்டெல்லா போடுவாங்கல்ல பீ ட்ஸ்லா வெச்சி போடுறது அதெல்லா கொஞ்சமாச்சி நமக்கு நியாபகோ இருக்கா அப்டின் சொ சொல்லிட்டு எடுத்து போட்டு பாத்தேங்க பரவால்ல ஏதோ கொஞ்சோ ஞாபகோ இருந்தது அத வெச்சு அப்டியே மேனேஜ் பண்ணி கொஞ்சோ போட்டேங்க துணிலா
ப்ளவுஸ்ல்லா இப்ப போட்றீங்ளா நீங்க அந்த இதுல ஆரி ஒர்க்ல்லா போட்றீங்ளா
லா ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு வர்னோ அதுக்குன் தனி ட்ரெஸ்ஸு வந்து கடைல விப்பாங்க ஆரிக்குன் சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு வந்து ஒரே ஒரு துணியாச்சு கொஞ்சோ போட்டு பாக்கணோ அப்டின் நெனைக்கறேங்க போய் வாங்கிட்டு வரணோ கடைக்கு போணோ
இப்போ நார்மலா பட்டு சேரீ இருக்கு இல்லயா அதுல இருக்க அந்த ப்ளவுஸ் வச்சு நம்ம ஆரி ஒர்க்லா போட முடியாதா அப்போ
ஒரு சில துணிக தா போட முடியு ஒரு சில துணிக வந்து போட முடியாது ஒரு சிலலா வந்து ரொம்ப சாஃப் டா இருக்கோ அந்த நூலுல்லா அப்டியே இளுத்தோ அப்டின்னா வந்துரோ அந்த மாரி நூ துணிக்குல்லா வந்து என்னன்னா நம்போ வந்து ஊசி போட்டு தெச்சோனா அது அப்டியே மேல எடுத் துட்டே வந்துரோ அதுக்கா அதுக்குல்லா வந்து கரெக்டா போட முடியாது அந்த துணிக்குலா வந்து இது சில்க் காட்டன் சொல்ட்டு சொல்லுவாங்க ஆரிக்குன்னே தனியா ஒரு காட்டன் ப்ளவுஸ் ஒன்னு விக்கோ ஆ பட் டு மாரி இருக்காது அந்த அது வாங்கி போட்டோ அப்டின்னா இன்னோ நல்லாருக்கோ ஆனா இதுலலா பாத்தீங்க அப்டின்னா டார்க் கலரா தாங்க கெடைக்கோ லைட் கலர்லா மோஸ்ட்டா கெடைக்காது
ஓகே ஓகே ஆ ஆ
அதனால தா இப்ப எல்லாரு என்ன பண்றாங்க அப்டின்னா நெட்டடா போட்டுறாங்க டிசைனு நெட்லயே வந்து டிசைன் போட்றாங்கல்ல நெறைய ஆமா நெறைய பிளவுசஸ்ல்லா அந்த மாரில்லா வந்து நல்லா இருக்கு பாக்கறதுக்கு ஆனா அது வந்து யூஸ் பண்ணோ அப்டின்னா நாள் ரொம்ப நாள் வராது அப்டின் சொல்ட்டு சொல்றாங்க ஏனா நெட்டில்ல அது கொஞ்சோ நாள்ல கிழிஞ்சி போகறதுக்கு வந்து சான்ஸ் இருக்கு போட போட எங்கயாச்சு ஒரு நாள் பங்க்ஷன்னா போட்டு போலா அப்டின் சொல்ட்டு சொல்றாங்க
ஆனா அது க்கு ரொம்ப காசு ஆகு இல்லயா ஆனா அதுக்கு அதுக்கேத்த மாரி வேலயு இருக்கு ஆனா அதுக்கேத்த மாதி காசு அது அதிகோ இல்லயா அ
கண்டிப்பா நெட்டுன்னு பாத்தொன்ன வெச்சுக்கோங்க நம்ம ட்ரெஸ்ஸோட அந்த நெட்டு் தெச்சோ அப்டின்னா ஒரு ரெண்டு தடவ நம்போ போட்டு அத வாஷ் பண்ணி நம்ம இது பண்ணோனா நெட்டு வந்து அறக்க சான்ஸ் இரு க்கு வந்துரு அது அந்த டிரஸ்ஸோட இதுவாகாது ஆமா அது வந்து நம்ம பா பாக்கறதுக்கு எப்டி சொல்றது ஒரு டி விலியோ இல்லதுலயோ பாத்தோ அப்டின்னா செலப்ரே ட்டீஸ் போட்றாங்னா அவங்கனா ஒரு நாள் போட்டுட்டு அதுக்கு ஆ போட்டுட்டு இன்னொ தடவ அவுங்க யூஸ் பண்ண மாட்டாங்க அதனால அவங்ளுக்கு அது பிரச்சன இல்ல ஆனா நம்பலா அப்டி கெடையாது அத வந்து நம்ம எப்பமே போடுவோ அத நம்ம வந்து ஆ பழசாவர வரைக்கு போட் ட்டேருப்போ அது ஒரு அஞ்சு தட போட்டனாவே அது பிஞ்சிரு
ஓ சேரி அதுதா இந்த பட்டுலயே தெக்கணு நெறைய அப்டியே கைலலா ஃபுல் க்ராண்டா ஒர்க்கு வெச்சு தெக்கிறாங்கல்ல அதெல்லா பாக் ம் நல்லா இருக்கோ ஆசயா இருக்கோ வெலய கேட்டா தெரியாது அங்யே இருக்கட்டு நம்ம போய்ர்ல அப்டின் சொல்ட்டு தோணு
ஆமாங்க நம்போ கத்துக்கிட்டா அப்டின்னா கண்டிப்பா போடலா போட முடியாதுதுன்ல்லா எதுமே கெடையாது ஆனா பொறும இருக்கனு எனக்கு தெரிஞ்ச வரைக்கு இதெல்லா கத்துக்கறதுக்கு அ ஒடம்பெல்லா ரொம்ப வலிக்கு முதுகு வலிக்குனு சொல்வாங்க
அந்த மருதாணி போடறது இதுவு ஆரி ஒர்க் போடறது ஒண்ணுதா உக்காந்து மூண் நேரோ நாலு நேரம் குணிஞ்சே இருக்கனு நிமிந்து அதுக்கு மூச்சு விடறது ரொம்ப கஷ்டோ
நீங்க வந்து எனக்கு தெரிஞ்சு ஆரி இது வ மெஹந்தி எல்லா போடுறீங்கல்ல அதே டிசைன் மாறிதா இது இது வந்து நீங்க கையால வரைவீங்க இது வந்து குத்தி குத்தி எடுக்கற மாரி இருக்கு உங்ளுக்கு இது ஈஸி யாதா இருக்கு முடிஞ்ச வரைக்கு நீங்ளு போய் கத்துக்கோங்க கத்துக்கிட்டீங்க அப்டின்னா உங்க டிரஸ்ஸுக்காச்சு நீங்க போட்டுக்லா மத்தவங்ளுக்கு போடுனுனில்ல நமக்கு புடிச்ச மாரி நம்ம டிரெஸ்ஸிங் பண்ணிக்கறது
கேட்டுட்டுதா அந்த ஆரி ஒர்க் எல்லா ப்ராடக்டுமே எங்க வீட்ல வாங்கி குடுத்தாங்க போய் கிளாஸ் சேரு அப்டின்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் கத்துக்கிட்ட போட்டதே கு குத்து குத்து மறுபடியு அதே குத்து மறுபடியு அதே குத்துதா நா போட்டுட்டு அந்த நானு ஃபர்ஸ்ட்டு டைமே போட்டுட்ட ஒரு நாள் நாட் சொல்லுவாங்ல்லயா ஸ்டார்டிங் நாட்டு அது நா போட்டுட்ட அவுங்னா என்ன சொல்றாங்க மூண் ஒரு வாரோ உனக்கு அந்த நாட்டுதான் பிராக்டிக்ஸே அப்டின்ட்டாங்க ஏங்க ஒரு வாரமா இந்த நாட்ட போட்டு போட்டு நா என்னங்க பண்றது
ஏனா அதுதான் பேசிக்கே நமக்கு என்னனா அத வெ ச்சு நம்ம வந்து சில்க் த்ரெட் இருக்கல்ல
ஆமாமா
அந்த சாஃப்டா இருக்குமே த்ரெட்டு அந்த தெ அ அந்த த்ரெட்டு வெச்சு வந்து இந்த பேசிக்க வெச்சுதான் அதையும் போட சொல்வாங்க அதே மாரி இன்னொன்னு ஒன்னு வந்து அந்த நம்ம ப்ளவுஸ் ஸ்டார்ட்டிங்க்கே வந்து ஒன்னு கோல்டன் கலர்ல ஒரு ஊசி மாரி அ துணி மாரி வெச்சு தெச்சிருப்பாங்க பாருங்க ஸ்டார்ட்டிங்கே
எங்க ப்ரெண்ட்ல சொல்றீங்ளா
திரட்டு் திரட்டு பிளவுஸ்ல ஸ்டாரிங்கே வந்து கோல்டன் கலர்ல ஒரு திரட்டு மாரி வச்சு அ வந்து கோட்டிங் மாரி குடுக் வெப்பாங்க பாருங்க அதெல்லா வந்து எல்லாமே இந்த ஸ்டார்டிங் நீங்க கத்துக்கிறது தாங்க போடுவாங்க என்னா நூல் மாறு இது நார்மல் நூல்ல போடுவீங்க அது சில்க் திரட்ல போடுவீங்க அதே மாதிரி இது வந்து திரட்ல போடுவீங்க அதனால தான் உங்கள அதை வந்து நா ஒரு வாரம் உங்கள போட சொல்லியிருபாங்க
ஓ ஹோ எனக்கு அது அவங்களைளே அதுவே பிராட்ஷ் தருரு அடப் போங்க இத ஒரு வார இத ஃபுல்ல கத்கறதுக்கு நா வீட்டுல உக்காந்து யூடியூப் பாத்தே நா ஒரு வாரத்துல எப்டி கத் கத்துக்வே அப்டின்னு சொல்லிட்டு வண்டேன் வந்து கொஞ்சோ போட்டே அதெல்லா ஓரளவு ஓகே ஓகே வா இருந்துச்சு அதுக்கப்பற அது வந்து இன்ட்ரெஸ்ட் வரல அதுல போடுறதுக்கு ரொம்ப நேர இலுக்குதா
ஆமா கொஞ்சோ பொறும இருக்கணுங்க அத போடுறதுக்கு ரொம்ப பொறும இருக்கணுங்க
அப்பனா வந்து ஒரு கி ஃபினிஷிங் லுக் நல்லாிருக்கு பாக்கறதுக்கு ஆ நச்சின்னு இருக்கு பா போட்டா அப்படின்னு
ஆக கண்டிப்பா பொறுமையா நீங்க கத்துக்கிட்டீங்க அப்டினா அது வந்து சூப் சூப்பரா நீங்க டிசைன் போட்டு பண்ணலா ஏன்னா நீக்கலா வந்து கண்டிப்பா சொல்ல நெறைய டிசைன்ல்லா பார்த்திருப்பீங்க நிறைய யூஸ்ப் யூஸ் பண்றீங்க அதெல்லாமே நீங்க வந்து வரைஞ்சி நீங்க எல்லா அழகா போடலா அதுக்காகதா நா உங்களுகு சொ சொன்ன ஒரு ஐடியாவா
ஆமா ஆமா இது கத்துக்கணுனா கத்துக்கலாங்க இப்போ நீங்க மருதாணி கத்துகணுனு ஆச இருக்குன்ற மாரி எனக்கு அது ஆச இருந்த நானு கத்துந்துருக்கலா அது வந்து அந்த அளவுக்கு அதுல வந்து போ மாட்டக்குது மண்ட இதுவே நம்ம கரெக்டா இருக்கு கா இந்த மருதாணி போடுறே மேக்கப் பண்றே அப்டி இப்டி கரெக்டா இருக்கா அதனால இதுல வந்து முடியல எல்லாமே அது இங்க மேம் ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க கிட்ட நா கத்துக்கிட்டே காலேஜ் மேம் கிட்ட அப்படியே அவங்க சர்ஃபீகேட் கொடுக்கவு அப்படின்னு நா ஒரு சைடுல ஆரம்பச்சிட்டே
சேரிப் பரவாயில்லங்க இதுவே ஒரு பிஸ்னஸ் அ இதுவே உங்களுக்கு கரெக்டா தா இருக்கும் ஸ்டடிஸ் போறதுக்கு இப்ப இது வரதுக்கு உங்களுக்கு கரெக்டா இருக்கு
ம் ஆமாங்க
சேரி சேரிங்க உங்ககிட்ட பேசினதுல ரொம்ப சந்தோஷம் நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் பேசலா நன்றி
நன்றி